அத்த
ம் கேக்குதமா நல்லா இருக்கே செல்லோ நீ எப் ப்டி இருக்கே
நா நல்லாருக்கே அத்த என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
ம் சாப்பாடுலா முடுஞ்சிட்ச்சி நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே அத்த என்ன ஸ்வெஷல்
காரகொழம்பு முட்ட ரைஸ் தயிர் அவுளோதா
பார்றா
இதுல என்னா தெரியுமே பியூட்டி
ஆ
ஓ ஹோ உங்க உங்கத் தன்னா சமைக்கற்தனா சீரோ
அப்புல்லா சொல கூடா
இங்க இங்க சமைக்க மாட்ட நானு நெச்சுமாவே எல்லா எ மாமியார் பாத்துப்பாங்க
பார்ரா ம் ஐ வோண்ட் லைக் தட்
ஆ அதனால எனக்கு வந்து ஃப்ரீ பர்டு நம்ம வேலைக் போம் அ டென் இயர்ஸா வேலைக்கு போயிட்டு இருந்தேல சொ டென் இயர்ஸ்ஸாவு நா எழுந்து குளிச்சுட்டு பையன ரெடி பண்ணிட்டு ஆ பாத்ரூம்லா அ குள்ச்சுட்டு ரெடி ஆய்ட்டு டிரெஸ்லா மாத்திட்டு வெளிய வரவே ரெண்டு லன்ச் பேக் ரெடியா இருக்கோ அவனுக்கொரு லஞ்ச் பேக் எனக்கொரு லஞ்ச் பேக் பாக்ஸ் போட்டு ஆ பாக்ஸ் பேக் பண்ணி வெச்சிருவாங்க
அவுள்தா நம்பதா
ஓ ஆனா அதுலயே நெறைய டிராபேக்ஸ் இருக்கு அதெல்லா பாவ ஏ அண்ணா பொண்ணு கிட்ட சொல்லி அண்ணா பொண்ண டென்ஷனாக்க நா விரும்பல அதனால அப்டியே ஃப்ரீயா வுட்டுர்லா
சேரி விடுங்க
நீங்க நீ அங்க என்ன சமச்ச
நா இங்க சம் நா இங்கெல்லா சமைக்க மாட்டே இது எங்க அம்மா வீடு அத்த
ஏய் நீதா சூப்பரா சமைக் குறேல வெளிய
லீவுல தா இருக்கே ஆனா எனக் கு இந்த லீவு புடிக்கல எதுமே புடிக்கல
ஓகேயா
ரொம்பொ போர் அடிக்குது அத்த போன வாரோ நா வந்து செரி நம்ம ரொம்ப வீ வீட்லயே இருந்தா சோம்பேறி ஆயிடுவோன்ட்டு நா ஒரு வேலைக்கு போனே
ம்
செரி அந்த வேல நல்லா இருக்கு நெனச்சு போயிட்டே எ ஃப்ரெண்டு சொன்னான்டு போயிட்டே ம் போய்ட் டி வந்து ஒரு மேனேஜர் மாதிரி அத வந்து கால்ஸ் பேசி ஆ அங்க வந்து கூப்புடணு ஹ என் இன்னிமே வாங்க சலூனுக்கு கு அப்டின்ட்டு ஆனா அது பாக்க ஈஸியா தா இருக்கு ஆனா நா போனது வந்து கரெக்டா மந்த்து எண்டு மே மந்துல மே மந்த்து எண்டு யாருக்கிட்டயு காஸ் சு இல்ல கால் பண்ற எல்லார்க்கிட்டயு சொல்றாங்க எல்ல அ எல்லாரு ஒரே வார்த்ததா சொன்னாங்க இப்ப எகிட்ட காசு இல்லமா மந்த் எண்டுல வந்து கூப்ட்டினா நா எப்டிமா வரது க ரக்ட்டா நா போய் மாட்னே அந்த ஓனர் வந்து ஏ நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன ஒரு கால் ஒரு ஒரு அப் அப்பாயின்மெண்ட் கூட பிக்ஸ் பண்ண முடியாதா அப்படீன்னு ஆனா அஞ்சு நாள் போனேன் அந்த அஞ்சு நாளுமே வந்து அவங்க அதா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இன்னும பேசுறது எனக்கு சுத் சுத்தம புடிக்கல இன்னிக்கி நீயும் வேணா உண் வேலையும் வேணாட்டு நான் நின்டன்
வெரி குட் அவ்ளோதான் விடு ஃபிரீயா ஆனா இதெல்லாம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப்டர் காலேஜ் நடுவுல காலேஜ் பிரேக்ல லீ்வுல சில பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யிறது எந்த ஜாப் இருந்தாலும் செய்யிறது எங்க ஃபிரண்ட்ஸ் ல ப பசங்க இருக்கிறாங்க காலேஜ் படிப்பான் ஒரு பையன்லாம் ஐயோ எனக்கு பார்க்கவே ஐயோ ச்சு பாவம் இந்த பிள்ளைன்ற மாதிரி இருக்கும் காலேஜ் தான் படிக்கிறான் என்ஜினீயரிங் தான் படிக்கிறான் ஆனா கேட்டரிங் ஒர்க்னா ஓடிடுவான் ஆஹ் லாரில எல்லாம் லோடு வரும் பாத்தியா லோடு இறக்கணும் லோரி ஏத்தணும்ன்னனு சொல்லன் அந்த லோடு ஒர்க் பண்ணடுவான் அது எல்லாமே எல்லச்சும் இழுத்து போட்டு செய்வான் சர்ச்லயேதான் தங்குவான் சர்ச்லயே இருப்பான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான் அஹ் எங்கேயாவது வெளியே போறாங்க அஹ் வண்டி ஓட்டணும் அப்படின்னா வண்டியும் ஓட்டுவான் ஆஹ் டூ வீலரும் ஓட்டுவான் காரும் ஓட்டுவான் கார் ஓட்டி காரு க இரு அதுக்கும் அதுக்கும் செய்யான் இது மாதிரி எந்த வேலைனாலும் இறங்கி செய்ற அந்த பிள்ளை ஆனா அவன் வேலை அவன் படிப்புக்கு அவனே காச சம்பாச்சி அவனே பபீஸ் கட்டிக்கிறான்
அது புள்ள நானே
க் பாய்ஸ் மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க
ஆமா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் வலி தெரியும் என கண்டெடுக்கலாம் தெரியாது
ஆஹ் அதுான் நீ இ கேர்ள்ஸ்க்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து நீங்க போங்க இப்ப நீயே அஹ் இந்த லீவ்லயே போய் வேலைக்கு போனதே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு பரவாலி தைரியம் போயிருக்கேன்ற மாதிரிதான் இருக்கு லீவ் என்ஜாய் பண்றத விட்டுட்டு எதுக்கு நீ வேலைக்கு போனும் தான் அத்தை கேள்வி கேட்டிருப்பேன் சரி எதுக்கு உ டிசப்பாயிண்ட் பண்ணணும் வேலைக்கு போறேன்னு ஆசைப்படும் போோது போயிட்டு வா ஒரு சப்போர்ட்ட் தானே
ஒரு சப்போர்ட்ட் தான் ஆனா எனக்கு இந்த வீட்டுல இருக்கும்வும் பிடிக்கதல யஷன் எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்காததுனாலதான் நான் வேலைக்கே போகணும்னு நினைச்சேன் ஆன ப வறுவறு ட்ரை பண்றேன் ஆனா அது கிடைச்சா நல்லா இருக்கும் பாக்கலாம்
உம் டரை பண்ணன் ட்ரை பண்ண உம் ஆனா எது இருந்தாலும் உனக்கு ஒன் மந்த் மட்டும் பத்த தானே
ஆமா ஒன் மந்த்துக்கு மட்டுும்்தான் வர மாதிரி அப்படி இல்லைன்னா பார் டைமா வரைங்காது
ஓகே
சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்வீனி் ஈவினிங் வந்துடுவேன் இதுக்கப்புறம் நான் நல்லா படிச்சல்லாம்் எங்க வீட்டல பார்த்தது கிடையாது எக்ஸாம் டைம்லங்க அதது உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் டைம் கரெக்டா இருந்தட்டு வஸ்தா படிப்பேன் அதுக்க படிக்கவும் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சைட் பிஸ்னஸ் சை சைட் இன்கம் அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்
ஓகே ஓகே டியூஷன்ஸ் இட
டியூசன்ஸ் எடுக்கலாம் ஆனா இங்க வந்து எனக்கு தெரியுல யாரையும் எதையும் அஹ் எல்லாம் என்னை விட பெரிய ஆளுங்களா இருக்காங்க இல்லைன்னா என்னை விட ரொம்ப குட்டியா அதாவது ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அப்படின்ட்டு
ஆஹ் ஆஹ்
இ நான் யாருக்கு நீ எடுப்பேன்
ஒன் டு பிப்த் கேட்டகரி மட்டும் இடு
அதுதான் நாங்க இப்ப வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து அது அந்த க்கில்ல யாரும் வெள்லியு வர மாட்டாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலு ஜாலியா இருக்கு எல்லா வெளில வருவாங்க எல்லா பேசலா ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாரு க உள்ள போய்க்கிறாங்க கதவ மூடிகிறாங்க அவ்ளதா
ஐயோ ரொம்ப கஷ்டோ அப்போ சரி உங்க சித்தி வீட்டுக்கு போ அப்போ உங்க சித்தி வீட்டுல போய் கொஞ்சொ நேரொ இருக்கலாம்ல
எங்க சித்தியா
உம்
எங்க சித்தி இங்க இல்லியே
ஆமால வெளிநாட்டுல இருக் காங்கங்ளா ஆஹ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் சரி சரி
அவங்க ஜாலியா தா இருக்கு நா அவங்களதா இல்ல
ஆஹ் செரி ஏதா டூர் பிளான் பண்ணு எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஒரு டூர் போயிட்டு பிளான் பண்ணி டூர் போயிட்டு வாங்க
ஃபிரென்ட்ஸ் ஃபிரென்ட்ஸ் நோ மேடம்
வர மாட்டாங்களா
சே இல்ல பிளான் பண்ணுவாங்க வருவாங்க ஆனா எல்லாரு ஊத்திக்கு எல்லாமே ஊத்திக்கு கடேசி நிமிஷத்துல யாரு ஊத்திப்பாங்கன்னு தெரியாது ஆனா ஏதாவது எதாவது ஒன்னு நடந்து ஊத்திக்கு அவல்தா
கரெக்ட் அது பாவந்தா நாங்க காலேஜ்லலா கட்டடிச்சுட்டு சுத்துறதோட செரிதா ஒரு வாட்டிக்கு காலேஜ்ல கிளாஸ்ல உட்காந்துட்ருக்கு போது எப்பமே அதுவு எம் எஸ் சி வேற யாருமே வரவே மாட்டாங்கன்ட்டு எல்லாரு கேன்டீன் போயிட்டோ நாங்க ஒரு அஞ்சு பேர் ஒரு கேங்கு எல்லா கேங் கேங்காதான சுத்துவாங்க கேர்ள்ஸ் காலேஜ் வேர கம்முன்னு நேரா கேண்டீன் போய்ட்டோ திடீர்ன்ட்டு போன்லா அலௌட் அப்போ ஆ திடீர்ன்ட்டு உள்ள இருந்து ஏதோ கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு போன் அடிக்கிறா என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டுதா ஒரு ஃபோன் இருக்கு அவளுக்கு போன் அடிச்சு ஹெச்சோடி மேம் வந்துட்டாங்க மத் வந்துருங்க சீக்கரொ உங்கள கேறாங்க எங்க அஞ்சு பேர் காணோன்னு கேக்கறாங்க என்ன பண்றதுனே தெரில ஹெச் ஓ டி மேம்னா கொஞ்சொ பயொ இருக்குல்ல ஐயோ வேற எந்த டீச்சர்னாலு தப்சர்லாமே ஹெச் ஓ டி மேம் வேற என்ன பண்றதுன்டு டக்குன்னு அந்தப் பொண்ணு சொன்னா பிரவீனா உனக்கு மயக்க வந்துச்சி நீ மயக்க அச்சி விழுந்துறா மாரி நாங்க எல்லாரு உன்ன தூக்கிட்டு வந்தோ உனக்கு டீ குடுத்தோ டீ குத்துட்டு இப்ப நீ கொஞ்சொ தெம்பாயிட்ட இதுதா பிளானு அப்டீனே சொல்ட்டாங்க செரி ரைட்டு மயக்க போட்றதான நமக்கு சொல்லவா வேணு அப்டின்ட்டு அ அஹ் அந்த பிள்ளையு கரெக்டா மயக்கொ போட்டுருச்சு ஆஹ மயக்கொ போட்டோன அப்படியே அப்படியே தாங்கிப் புடிச்சுக்கிட்டே எல்லாரு உள்ள போறோ உடனே ஹெச் ஓ டி மேம் பதறிட்டாங்க அப்டி அப்டியேஸ மயக்கத்துல அந்த பிள்ளைய பாத்தட்ட ஒடனே பதறிட்டு வாட்டேப்பன் வாட்டேப்பன் அப்டின்னாங்க மேம் இந்த மாரி மயக்கம் போட்டு உளுந்துட்டா அதனாலதா மேம் எல்லாரு ஓ செரி மயக்கோ போட்டு உளுந்துட்டா ரெண்டு பேரு புடிச்சுட்டு போனா பரவால்லன்ன எதுக்கு அஞ்சு பேரு போனுமா அப்டின்னாங்க இல்ல மேம் ஃபிரென்ட்சு அப்படியே ஒன்னா போய்டோ என்ன ஆச்சுன்னு தெரில எல்லாரு பயந்துட்டோ மேம் செரி செரி இதுக்கு மேல இந்த மாரில்லா பண்ண கூடாது எங்க கிட்ட இன்பார்ம் பண்ணனு அப்டின்னு சொல்லி முடிஞ்சுது அன்னைக்கு
கட்டச்சிட்டு வெளியே போலாமா இல்ல காலேஜ்
ந்து காடு மாதிரி நாங்க நீங்க கட் ட்டயச்சாலும் வெளில போகலாம் முடியாது
ஆஹ்
காடுல வந்து தனியா விட்டு விட்ட ஒரு அனிமல் காலேஜ்லருந்து நாங்க வெள்ள வரணும்னாலே ஒரு அஹ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வர நடந்து வரணும்
அப்பா ஐயோ ஹம்
அதனால அதுலா ரிஸ்க் நாங்க அது வெள்ல வந்து கட்டடிக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்ட அஹ் அ அது ஒரு கிலோமீட்டர் வரும் அதெல்லாம் நமக்கு எடத்துக்கலாம் போகமாட்டோம் ஆனால நாங்க என்ன பண்ணுவோம்னா காலேஜ் கேன்டீன்குள்ளயே ரெண்டு கேண்டீன் இருக்கும் பெரியாண்டோல்னி இங்கவந்து அ க கஃபேனுட்டு ரெண்டு கேன்டீன் இருக்கும் அதுல நாங்க கெஃபட்டேரியா போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருப்போம் டக்குனு வந்து பிரின்சிபல் சார் இருந்துருவாரு அங்கிருந்து நாங்க என்ன பண்ணுவோம்ன்னு தெரியாது அப்படியே ஓடிகிட்டு ஓடி டி ரூம் போயிடும் எங்களுக்கு எச்சோடினாலே பயம் கிடையாது இந்த மேம் வந்து ஜாலியா இருப்பாங்க அதனால அது பிரச்சனை அதாவது பிரின்சிபல்னா எங்களுக்கு பயம் எச்ஓடி ரூம் போய்டுவோம் போயிட்டு அங்க உக்காந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி போயிட்டு அங்க போயி உக்காந்து அஹ் அதுக்கப்புறம் சும்மா இங்கேயா சுத்திட்டு மெஸுக்கு போய் சாப்ட் ட்டு திரும்பி கிளாஸுக்கு வரும் லாஸ்டா ஒரு இங்க காலேஜ் முடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் மேல போய் பேக் எடுத்துட்டு அப்படியே வந்துருவோம்
சரி சரி சூப்பர் சூப்பர் சரி இரு ஒரு பத்து பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல கால் பண்றேன் இரு
சரிங்க பாய்